கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
கேக்குதுங்க கேக்குது
இன்னைக்கி உங்ளுக்கு நாள் எப்டி
ஹலோ
இன்னைக்கு உங்ளுக்கு நாள் எப்டி போச்சு கேக்குதுங்ளா
நாளு நாள் போத்துங்க எனைய வன்ட்டு எல்லாரு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க
ஏங்க யாரு
யாரு இல்ல துணி கடைக்காரங்கதா என்னோட அளவுக்கு வந்து குழந்தைகள் அளவு கூட இல்ல நா என்ன பண்ட்டு சொல்லுங்க
அய்யய் யோ
இவ்ளோ நாள் நா குழந்தைங்க அளவுல எடுத்துட்ருந்தே
ம்
ஆனா இப்ப நா இனி கொஞ்ச எலச்சனங்காட்டி எனக்கு இப்போ கொழந்தைங்க அளவு கூட இல்ல அதுவே எனக்கு பெருசா இருக்கு
ம் நீங்க பெசங்ளுக்கு என்ன துணி வாங்க போறீங்க
நான் கருப்பாடை ஒண்ணு போடுவோம்ல அது வாங்க போன
ஓ அதை தைக்க முடியாது அல்லவா
அப்டியா அது தைக்க முடியாது
ம் அதை தயாரித்து வைத் துக் கொள்வார்களே அதை மட்டு தான் வாங்க மு
ஆ ஹ ஹ ஆமா ஆமா ஆமா
நாளை கல்லூரியில் புகைபுடிப் பது அ ஆ ஒன்று இருக்குமல்லவா
எது எது
ம் எதிர்ப்பு எதிர்ப்பு புகை பிடிப்பது அதற்கான ம் ஆ அதற்க் கான இது நடக்கிறது ம் கல்லூரியில் அதற்கு எல்லோரும் வெள்ளை உடை அணிந்து கொண்டு வர வேண்டுமாம்
ஓஓ சேரி சேரி
ம் நான் நெல்லை உடையானைக்கு கொண்டு போவேன் அது ஒன்று இருக்கிறது அது நல்லா இல்லை என்றால் நான் என்
வெள்ளையாடை நீங்க எப்பயுமே போ அந்த ஒண்ணு போடுவீங்கள்ளா அதுவா
ஆ ஆ அதுதான் அதுதான் அதை போற்று துப்பட்டா த துப்பட்டா அதுவே மிகவும் அவசியம் நான் அந்த வெள்ளை அந்த வெள்ளை போட மாட்டேன் இன்னோரு வெள்ளை இருக்கிறதுனா
தீபாவளிக்கி எடுத்தீங்ள அதுவா
ம்ம் அது இல்லை இல்லை நான் அதை போட்டுக் கொண்டு உங்களுக்கு நாளைக்கி அ உடை இது அனுப் அனுப்பி விடு அதுதா
இன்னு உங்க கல்லூரிக் என்ன பண்றதுன்னு தெரியிலையே இப்பில்லா பண்ணிட்ருக்காங்க
ம் அதேதா
எனக்கு வேற நாளைக்கி ஒரு பித்தலாட்டம் பண்ணும் எ என் தங்கை இரு க்கால நான் எடுத்தேன்ல என் கணவனை கூட்டிட்டு போய் ஒரு சட்டை
ஆமாம் ம் தேர்கு பக்கம் தேர்கு பக்கம் வடக்கு பக்கம் ம் ம் ம் ம்
வந்து நானும் அவளும் நாளை போய் அவளுக்கு எடுத்துட்டு வரணும்மாமா எங்க வீட்டுல எல்லாரும் அந்த நறையா செடி கொடிலா இருக்குல அங்க போறாங்க நாளைக்கி போவோ நாயித்துக்கெழமையு போவோ நாயித்துக்கெழமை நாங்கெல்லாம் போவோ நாளைக்கு வந்ட்டு அம்மாங்க மட்டு போறாங்க
ம் ம்
அதனால அவ என்ன அது பேரு என்ன பள்ளி விடுமுறை போட்டு மட் டம் போட்டு தப்பித்து என்னுடன் வரேன் என்று கூறினாள்
நான் முதல் அடி வாங்குவது
ஏன் ஏ அவளுக்கு கூட இல்ல ஏன் எங்க அம்மா கூட என்ன அடிக்க மாட்டாங்க அவுங்க அம்மா என்ன புழிஞ்சு எடுத்துருவாங்க நா சொல்றேன் நான் வந்து எதுக்கு அங்க வரைக்கும் போனும் மூண் நாளைக்கி இங்கேயே எடுத்துக்குடு அப்டின்னா இப்ப என்னிடம் கேக்குறா எலக்க நாட்டமா உனக்குனா அது எனக்குன்னா இதா நீ வா அப்டிங்கறா ஆனா எனக்கு வழி தெரியாது எனக்கு வழி சுத்தமாவே தெரியாது எனக்கு அந்த இது கூட பார்த்து போக தெரியாது
ம் அங்கை பேருந்தில் இறங்குவது ஏறுவது மிகவும் கடினமான ஒரு வீச்
ஆம்மா இவ இவளை நம்பி நான் வேற சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் என்றால் மா நானும் என் தோழிகளும் வெளிய போறேன் நாளைக் எனக்கு சோறு வேண்டாம் என்றவர்
நாளானி ஏ நம்ம எல்லோரும் ஒரு சந்திப்பு போட்டால் என்ன நாளான்னைக்கி அடுத்த நாள்
தனி
ஆ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னே இருக்கும்
ம் ஆ போடலாம் போடலாம்
நான் மயிலாஜி தோழியுடன் கேட்டேன்
ஆ
ஏ நீ இவ்வவோ கோவமாக இருக்கிறாய் அவள் தான் அ ஒன்று இருக்கும்மல்ல தப்பு செய்ய தப்பு செய்யவில்லை என்று உன்னை காட்டுவார்கள்
ஆமாமாமா இது ம் ம் சேரி
அவ்ளோ காட்டிறால்ல நீ ஏன் நம்ப மாட்டிகிறாய்
ம்
அவள் எனக்கு தெரியவில்லை என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை
ம்
அ அவள் அவளிடம் ந அவள்க்கு நான் இது அனுப்பினேன் இதையெல்லாம் அனுப்புங்க க அவர் பாத்துட்டே என்னிடம் கூற என்க்கு பதில் அளிக்கவே இல்லை என்க்கு மிகவும் கோவம் வந்து விட்டது நான்னு என்ன பதிலளிக்க மாட்டியா என்று நான் கேட்டேன் வல் வந்து ஆ அப்படி இல்லடா
ம்
அப்படி எப்படி என்று சொன்னாள் இது நம் அவள் இப்படி கேட்கிறால்லா அ இப்ப என்ன போகணுமா அப்படின் என்று பேசுகிறாள்
ஆ
ட்டு அப்படின்னு இல்ல உனக்கு என்ன சங்கட்டமோ அத சொல்லு அப்படில்ல
அதுக்கென்ன சொன்னா
அதற்கு எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அப்படி இப்படி என்று பெனாத்தினாள்
ம் நாளைக்கு வேற இவள் அவள் என் உன் ஒருத்தி வத்திக்கொண்டுருப்பால்ல அவளுக் கு ஒ உதடு சாயம் வேணும் என்று கூறினாள் உன்ட சொன்னாலா
அ அ நீ த சொல்லுது
ஒதட்டு சாயம் வாங்க வாயன்
எனக் உன்னிடம் இருக்கும் ஒதட்டு சாயம்
வேணுமா சே இரு நா வந்ட்டு அவ என் எனக்கு வாங்கி குடுத் தால அவகிட்ட கேக்கறன்
ஆ ஆ ஆ இருந்தால் அவளை எனக்கு வாங்கி தர ஒரு கூறி இன்று அவளை பார்த்த பேருந்தில் அவளதின் வாழ்க்கையை தொளைத்தது போலே போய்க்கொண்டிருந்தாலும்
கல்லூரி சை வாழ்க்கை தொலைத்தவர்கள் தான்
நாயமான பேச்சு
என்ன வீட்டு பாடம் என்ன
இன்று வீட்டு பாடம் இல்லை அதுதான் மிகவும் அ
வீட்டு பாடம் எழுதுனீங்களா
எழுதவில்லை இன்று வீட் பாடம் இல்லை அதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு
ஆச்சரியம் சரி சரி எனக்கு நாளைக்கு எப்டி போறது என்று எனக்கு ஒன்னும் புரியவிலை இவள் பேச்சை நம் நம்பி நான் வேற சோறு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அவள் நாளைக்கு வரலன்னா கூட நா பட்டினியா கிடைக்கன்னு
ம் நான் உங்களுக்கு சோறு செய்து எடுத்து கொண்டு வருகிறேன்
வரீங்களா வாங்க வாங்க எங்க அம்மாட்ட கே தா அந்த ஒரு புழு மாரி இருக்கும்ல அது செஞ்சி சாப்புடுங்குறாங்க ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா எனக்கு அது கூட செய்ய தெரியாது
ம்
அந்த புழு மாதிரி இருக்க செஞ்சு சாப்டு நாங்க
ம்
இ நா என்ன பண்ணுவ
அதேதா அதை வெறும் வயிற்றில் தின்னீர்கள்னால் உங்கள் உள்
இன்னொன்னு சொல்றாங்க இப் இல்லைன்னா நீயு அவ்ளவுந்தான் இருக்கீங்கள ஒட்டுக்கா நீங்க ரெண்டு பேரும் போய் சமைச்சு சாப்டுங்க
சமைக்கிற வயசாச்சுல
ஆஹ் அப்டிங்குறாங்க ஆனா அவளு அவளே இனி குழப்பமாக இருக்கிறாய் நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் போக வேண்டுமா இல்ல உன்னுடன் எப் எப்டி வாழ்கிறது என்று
அவளை உன்னிடம் வர சொல் கூறுங்கள் அங்கை போயி அதை வா உம்
க நாள்பட்டிணியாக கடக்கணுமா இவளுக்காக கடந்தா பரவால அவள் கணவன் கடன்னா என்
ம் அது இன்று ஆசிரியை மிகவும் திட்டினார்
உ உங்களை எப்பத்தி
என்னை மற்றும் இல்லை எல்லோரையு ஏனென்றால் அவள் ஏதாவது அ அறிவிப்பு அமை அனுப்பு நாள் நம் வந்து அதற்கு கட்ட வித கட்ட அப்பு உச்சி கட்ட மேல அதை நம் வந்து இது பண்ண வேண்டும் அதில் போட வேண்டும் புரியுதா கட்டவரல் மேலை
ஆ செரி செரி செரி ஆஹ்
அது வந்து நாம் போட வேண்டும் அதை போடாவிட்டால் அவள் வ நான் ஒரு இரண்டு வார்த்தை போட்டேன்
ம் மூன்றாவது வாட்டி இவளுகளே போல நம்ம ஏ போனுன்டொரு தனா வட்டு உங்க கண்ணுல
அப்டி இல்லை அது மிகவும் குழந்தைத்தனமாக எனக்கு தோணது அதனால நான் போடவே இல்லை அவள் அவள் இன்று வந்து எல்லாரையும் அதில் அப்படி போடுவது உங்களுக்கு இதுவா அப்டினு அத ச்லேசுக்கா அறையிலே அறுவத்தி ஆறு பேட்கள் ந இருபத்தி ரெண்டு பேரு தான் அதை போடுவார்களே
அதில் நீங்களு ஒரு ஆள் உங்கள் ஆப்பிள் தோழியும் ஒரு ஆள்ளு
ஓ ம் நான் பின்பு போட்றதை நிறுத்திக் கொண்டேன் என்று அவள் மிகவும் திட்டுனாள் அதனால் என் எல்லோரும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நானும் போட்டு விட்டே
ம் ம் பயோ பயக்குறீங்ளா நம் நமல்லா யாரு நம்ம வந்துட்டு வேற ஒரு தைரியமான குழு
அதே எ என்ன அந்த அறையில் ஒருத்தன் இருக்கிறான் அவன் எதை பண்ணா தே என்று கூறிறோமோ அதை மட்டும் தா பண்ணுவா எதை பண்ணு என்று கூறிரோமா அதை மட்டுந்தான் நம் பண்ண மா அவனுக்கு இதற்குள் கால் வலித்தால் கூட அவன்
நீங்க கூப்புடுங்க எனக்கு ஒரு நிமிஷ்
ஆ ஆ கூப்புட்றே கூப்புட்றே